ஹலோ கேக்குதுங்ளா
ஆஹ் கேக்குதுங்க வணக்கம் எப்டி இருக்கீங்க
ஆங்க நானும் நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன்
அதுக்கு இன்னைக்காங்க இனி இன்னைக்கி வந்து பாத்தீங்கன்னா விடுமுறை நாட்களாங்க அதனால கொஞ்சம் அஹ் வந்து மெதுவா ஸ்லோவா போயிட்டுருக்குங்க டே காலையிலயும் லேட்டா எழுந்தோம் சாப்பிட்டதும் லேட்டா சாப் இப்ப மதியத்துக்கு சமைக்கல அது கீழே வந்து விளையாடலாம்னு சொல்லிட்டு தம்பியே கூட்டிட்டு வந்
பர நானும் வந்து காலையில எட்ரை மணிக்கு மேலதாங்க எந்திரிச்சோ நானு பொறுமைய தான் எந்திரச்சேன் ஆஹ் அம்மா வந்து தோசை செஞ்சு தக் தக்காளி தொக்கு வச்சிருந்தாங்க சாப்பிட்டுட்டன் சுண்டக் கொஞ்சம் ஊற வச்சிருந்த அதையும் வேக வச்சு கொஞ்சம் குடுத்தாங்க அதுவும் சாப்டேங்க
சேரி சேரிங்க நல்லதுங்க ஆஹ் இப்ப வந்து மதியத்துக்கு மேல எங்கன்னா வெளிய தம்பிய விளையாட கூட்டின்னு போலான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோங்க வீட்லயே எவ்ளோ நேரங்க இருக் குறது அதனாலதாங்க நீங்க எங்கன்னா வெளியே போறீங்களா
போகணும் ஆஹ் கொஞ்ச ஷாப்பிங் பண்ண வேண்டிய வேலை இருக்கு ஆஹ் அடுத்த வாரம் வீட்டுல ஒரு சின்ன பங்க்ஷன் இருக்கு அதுக்காக கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்க போகணும் ஈவினிங்கா தான்
சேரிங்க
வெயிலா இருக்கு சுத்தமா போக முடியல போனாலும் நம்ம சீக்கிரமா டயர்ட் ஆயிடுவோம் அதுக்காக சாயந்திரமாவே போலாம் அப்படின்னுட்டு
சரி சரிங்க நானுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னுன்னுதான் ஞாபகம் வருது நானுமே கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நானுமே வாங்கணும் அதுவும் நாங்க பேசிட்டு இருந்தோம் ஆஹ் இது தம்பிக்காக நாங்க வந்து டூருக்கு போறோம்னு சொல்லிட்டு இருந்தோங்கல்ல அதுக்குமே கொஞ்சம் டிரெஸ் எல்லாம் வாங்கனும்ங் அஹ் அதுக்கப்புறமா தாங்க வந்து நறைய விஷயங்கள் வந்து எப்பமே என்ன பண்ணுவே ஆஹ் முதலே வாங்கி வச்சணும்னு நினைப்பே ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆனா நான் அதை பண்ணவே மாட்டேன் ஆஹ் சேரி நாளைக்கா வாங்கலாம் நாளைக்கு க்க வாங்கலாம் ஒன்ன ஆப்ல வாங்கு இல்ல நேர்ல வாங்குவேன் கடைசி நிமிஷம் வரைக்கும் அ ஒரு இது இருக்கோங்க இன்னுமே எதுவுமே வாங்கலங்க ரொம்ப நாளாவே வந்து எனக்கான தேவைகள் எதுவுமே வாங்காமே வச்சிருக்கேங்க இதுக்கப்புறோம் தான் வாங்க ணும்னு சொல்லிட்டு நினச்ச
கண்டிப்பா கண்டிப்பா போயிட்டு வாாங்க எப்பவுமே வந்து கடைசி நிமிஷம் வரைக்கு ஆஹ் வாங்கணு வாங்கணு தான் நினைப்போமே தவிர அதுக்கான நேரம் கெடைக்காது ஆனா கிட்ட நாள் நெருங்கி வந்துடுச்சுன்னா நம்ம போயிட்டு கடகடன்னு என்னோ வாங்கிட்டுறோம்
ஆமாங்க அதே மாதிரிதாங்க கடைங்களுக்குமே போனும் அஹ் போய் வாங்கணும் இல்ல நெட்ல வந்து ஆர்டர் போட்டா வரதுக்கே ஒரு வார ஆகும் அது நம்ம புடிச்சிருக்கு புடிக்கல நம்ம வ வச்சுக்கலாமா இல்லாம் வந்து திருப்பி அனுப்பிடலாமான்னு நம்ம முடிவு எடுத் ஆனா அதுமே பண்ணாமே இருக்கங்க இதுக்கப்புறம் இசரி இந்த சனி ஞாயர்ல ஒரு ஒரு விஷயத்த நெனைச்சதை முடிச்சே ஆகணும்ன்னனு சொல்லிட்டு ரொம்ப இதுவாயி இருக்கங்க என்னன்னா வீட்டுல மத்த வேலை களும் இருக்கவே நம்மளுக்கு டக்குன்னு மறந்துடுதுங்க
கண்டிப்பா கண்டிப்பா நாளைக்கு நீ ஞாத்திக்கிளம தான லீவ் நீங்க போயிட்டு வாங்க முடிஞ்ச குழந்தைய கூட்டிட்டு போங்க அவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவுங்களுக்கு ட்ரெஸ் எ
ஆமாங்க தம்பிக்குமே வந்து பாத்தீங்கன்னா டிரெஸ் வாங்கனுங்க நான் வந்து எங்க கணவர் வந்து அவரு கரெக்ட்டா இருப்பாருங்க அவரு விஷயத்துல எதுனா வேணும்னா நெட்ல வந்து அவரு புடிச் ச்சத போட்டு வாங்கி டு வாங்க நா வந்து இப்ப கொஞ்ச நாள நான்தா நா அப்ப அந்த மாரி பண்ணிட்டு இருந்தே கல்யாணத்துக்கு முன்னாடி இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோ ட இது வந்து கம்மியாயிடுச்சுங்க இப்ப வந்து என்ன பண்ண போற என்ன இந்த மாரி ஷூ வாங்கலனு பாத்துருக்கங்க அதுக்கப்புற ட்ரெஸுமே வாங்கனுங்க ஏனா எப்ப நா டூருக் போனாலு எங்ககிட்ட இருக்க டிரெஸ்ஸே எடுத்துனு போயி டுவோ அதுக்கப்புறமா தா நாமெல்லா ஒ போ போட்டோ எல்லா பாக்கும் போது ஃபீல் பண்ணுவோ ச நம்ம ஒழுங்கா ட்ரெஸ் எடுத்துருக்கலா இப்ப வேற என்ன பண்டிகைக்கு எடுக்கறது தவிர்த்துட்டு இந்த மாரி போறது எடுத்துன்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குலங்க நல்ல ஒரு ஷூவு அதுக்கப்புற ட்ரெஸூ அதுக்கப்புற எனக்கு கொஞ்ச முடியு வளர்ந்துடுச்சுங்க அதனால கொஞ்ச கிளிப் எல்லா வாங்கணு நா கொஞ்ச மொட்ட அடிச்சிருக் கே முடி வந்து எனக்கு கம்மியா இருந்த து இப்ப ஓரளவு வளர்ந்துரு சிங்க அதுக்கு தலைக்கு தேவையானதுல எதுவுமே இல்லங்க அதுவு வாங்கணுங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஒரு டைமிங் ல வந்து நமக்கு ஆன்லைன்ல டிரெஸூ வாங்கது பிடிக்கு ஒரு சில நேரத்துல நம்மளுக்கு கொஞ்ச பயமு இருக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு நேர்ல வந்தா எப்டி இருக்கோ போட்டா நல்லா இருக்குமா அப்டின்னு யோசிப்பீங்க அதனால நீங்க ஆன்லைன்ல வாங்கறதுக்கு கொஞ்ச தயக்கமா இருக்கீங்க போல நேர்ல போய் வாங்கிக்கலான்னு
ஆமாமாங்க ரெண்டுமே சிலது வந்து பாத்தீங்கன்னா நேர்ல கிடைக் ஹ நேர்ல வந்து சில டிரெஸ் வந்து கெடைக்காதுங்க ஆன்லைன்ல தாங்க கெடை போசோ அப்டி இருக்கும்போது நம்ம அவுங்ககிட்ட போய் சொன்னாலு அவங்களுக்கு புரியாதுங்க அதனால சில டரெஸ் நேர்ல வாங்கலா சில வந்து ஹ ஆன்லைன்ல வந் து வாங்கலாங்க இப்ப என்னன்னா பஸ்ட் டைம் வந்து விமானத்தில போலான் சொல்லிட்டு பேசிரு க்கோங்க அதனால வந்து செரி கொஞ்ச நல்லா ஹ் ம் கொஞ்சம் நல்லா ராயெலா எடுத்து போ போட்டுன்னு போலா அப்டின்னு சொல்லிட் டு அப்டிதாங்க ஆக்சுவலி ட்ரெஸ் வந்து எப்பமே பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காசு கொடுத்து நெறைய வாங்கணுன்னு இல்லங்க அது நம்ம எப்டி ஸ்டைல் பண்றோமோ அத பொறுத்து தாங்க அந்த ட்ரெஸ் ஸ் வந்து அலகா நம்மள அலகா காட்டு ஒரு சின்ன விஷயங்கள அது வந்து எனக்கு இப்ப இப்பதாங்க ரீசண்டா தெரிஞ்சிச்சு ஆஹ் ஆனா வந்து அந்த மாதிரி நீங்களு ட்ரை பண்ணி
கண்டிப்பா நா பண்ணுவே எப்டி சொல்றது ஒரு சிலதெல்லா வந்து பங் அப்டின்னா தா கொஞ்ச கிராண்டா எடுப்பே மத்தபடி பட்ஜட் கீழதா எடுப்பே ஆனா நம்ப அது அலங்காரம் பண்றத்துலதா இருக்கு நீங்க சொல்ற மாரியா
ஆமாமாங்க நான் என்ன டிரெஸ் போட்லான்னு பிளான் பண் கேக்குறீங்களா சொல்லி பிளான் பண்ணியிருக்கே நான் வந்து ஆக்சுவலி ப அந்த டேங்க் டாப் மாயி இருக்கும்லங்க அந்த டாப் மாயி போட்டு ஒரு ஓவர் கோ்ட் மை லாங் ஓவவர் கோட் மாயி வாங்கிட்டு அதுக்கப்பறம் கீழ வந்து ஜீனுங்க அது ஒரு ட்ரெஸ் வந்து இப்பத்தி பிளான் பண்ணிரு அதுக்கப்பறம் இந்த இந்த டெமின் மாரி ஒண்ணு வரலங்க அ ஒரு பெட்டிகோட் டைப்ல ஒரு கவுன் மாரி வரும்லங்க அது ஒண்ணு வாங்கி கிட்டு அதுக்குள்ள வந்து ஒயிட் கலர் டி ஷர்ட் வந்து ஃபுல் ஹாண்ட் மாயி ஓகே இலன்னா வந்து ஆப் ஹாண்ட் ஏதோ ஒண்ணு
ஸ்லீவ் போட்டுக்கோங்க நல்லாதான் இருக்கும்
ஆ அதுதாங்கஹ இந்தந்த மாரி பிளான் பண்ணிருக்காங்க கொஞ்சம் வந்து இந்த வாட்டி எப்டியாவது வந்து நம்ம நல்லா யுனிக்கா இருக்கணும் அழகு தாண்டி யூனிக் க்கரு எப்வுமே யூஸ்ஃவல்லா என்ன பண்ணுவாங்க அப் பா ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுக்கும் இருக்கம்னா ஒரு ஒரு குர்த்தி எடு ஒரு லெகின் எடுப் ஷால் எடுப்போம் அப்டிதான் இருக்கு கோ இப்ப வந்து என்னனா எனக்கு வந்து இது ஒரு ட்ரெஸ்சு ஓகே வ நான வந்து எனக்கு வந்து நெறைய டிரெஸ் போடணும்னு ஆச இருக்குங்க ஆ இப்போ வந்து என்னனா ன கல்யாணத்துக்கு முன்னாடி நெறைய ரெஸ்ட்ரிகஷன்ஸ் இருக்கு இதுஇதுனு இப்ப எங்க வீட்டுக்கார ரெஸ்டரிக்ஷன் எல்ல இல்ல நம்ம பிடிச்ச டிரரெஸ்ஸ நம்ம போடணும் அது ஒரு கான்பிடென்ட் தானேங்க ஆமாங்க இப்போ வந்து என்னன்னா சில ட்ரெஸ்ஸல்லாம் நம்ம வந்து போடாமே ட்ரை பண்ணி வச்சிருப்போம் ஏன் நம்ம போட கூடாதுன்னு இப்ப எனக்கு ஒரு எனக்குள்ள ஒரு கொஷின் வந்துருக்குங்க ஏ அது வந்து ஒரு ட்ரெஸுதான் அது நம் அது நம்ம ஒரு விஷயம் நம்மளால போ ட்ரையே பண்ணல அத ட்ரை பண்ணி பாத்தா நல்லா இருக்கு நம்மோ அது நம்ம போடும் போது அதுல நம்மளுக்கு ஒரு ஒரு தன்னம்பிக்கை வருல இந்த டிரேஸ்லாம் னா போடவே மாட்டேன் ஆனா இந்த டிரெஸ்ஸே நான போட்றேன் அப்படின்ட்டு அதையும் நம்ம பிரேக் பண்றோம்ல அது விஷயம் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்ன்னு ஆசையா இருக்குங்க
கண்டிப்பா வீட்டுல வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இப்படி போடக்க கூடாது அப்படி போடக்க கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க ஆனா கல்யாணம் ஆயிட்டா நமக்கு புடிச்சவங்களுக்கு வந்து நீங்க எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணலாம்னா நமக்கு அது ஒரு சந்தோஷம் தான் அது ஒரு விடுதலை கெடைச் மாரி இருக்கும் ஹ் நீங்க சொன்ன ன்மே ரொம்ப நல்லா இருந்தது எனக்குமே அந்த மாதிரி போடணும்னு ஆச
ஆமாங்க இன்னொன்னு நம்ம நம்ம வீட்டாண்டல்லாம் போட்டுட் டூ வந்துச் சுனா அந்தளவு பா இருக்கும் போது இது இப்ப நாங்க ஊரு வந்து தள்ளி இருக்கு ங்கெல்லாம் நம்ம ஜாலியா போட்டுக்கலாம் டூருக்கு எல்லாம் போனாலும் போட்டுக்கலாம் எங்க ஹஸ்பண்ட்லாம் எது சொல்ல மாட் டூர்ல எல்லாம் போனா யார் யாரோ இருப்பாங்க நமளுக்கெல்லாம் பிரச்சனை இது அன்ஈஸியா இருக்காது இந்த மாதிரி அங்க ஸ்டார்ட் பண்ணணும்ன்னு சொல்லிட்டு நெனைக்கிறேங்க நானுமே
ட்ரை பண்ணுங்க
உம் அதே தாங்க யூஸுவலா என்ன ச ம ஜீனு இந்த டாப் அந்த மாரி போடாம கொஞ்சம் ஆஹ் ஸ்டைல் பண்ணி போடுற மாரி இப்ப நறைய வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ்மே வருதுங்க நெட்ல எப்டில்லாம் வந்து நம்ம ஸ்டைல் பண்ணி போடணும் டிரெஸ்ஸஸ்லாம் ஆஹ் அத பாத்து கூட நம்ம வந்து கத்துக்கலாம் ஓ இந்த மாரி எல்லாம் போடலாமா ஹம் ஆனா நம்மளுக்கு அது அது நம்ம பாக்கும் போது பெரிய காஸ்ட்லி எல்லாம் எதுவுமே கெடையாதுங்க காசுல்லாம் ரொம்ப கம்மி தான் ஆனா வந்து நம்ம அந்த ஸ்டைல் பண்ற விதம் தாங்க இப்ப ந ஒரு வாட்டி வாங்கணும்னா அடுத்த வாட்டிநம்ம அதை ஸ்டைல் பண்றதுக்காக நம்மயூஸ் பண்ணிக்
கண்டிப்பா அதே மாரி நம்ம போடுற டிரரெஸுக்கு ஏத்த மாதிரி அந்த ஜுவல்ஸ் வந்து நம்ம போட்டோம் அப்டின்னா அது இன்னும்
ஆமா ஆமாங்க அது நம்மளுக்கு நம்ம நம்மளை எப்டி நம்ம காட்டிக்கிறோம்ன்றது ஒன்னு இருக்குங்க அது வந்து இட்ஸ் நாட் அபொட் ஷாரி இதுவந்து பாத்தீங்கன்னா அழங்க பத்தி மட் இல்லைங்க மத்தபடி வந்து எல்லா விஷயமுஇதுல இருக்கு இருக்குங்க ஒரு கான்பிடென்டா இருக்கட்டும் நம்ம சில விஷயம் விஷயங்கள் வந்து தைரியமா நம்ம பண்றதாகட்டும் நா என்ன இப்டிதா நா காட்டுவன் அது பாக்றதா பாக்கதோ உன்னோட வீறுபம் நா எனக்காக செய்றே அப்டின்ற மாரி நெறைய விஷயங்கள் வந்
புதுசா நம்ப முயற்சி பண்ணோனா ஒரு புது நம்பிக்
ஆஹ் சூப்பரானா ஒரு கருத்து சொன்னீங்க பு ஒண்ணு உயற்சி பண்ணும்போது புதுசா நம்முளுக் நம்பிக்க கெடைக் சீரியஸ்சா அது நல்லா இருக்குங்க இது இது ஒரு கோட்டாவே நம் எளிதில்லாம் போல அந்த அளவுக்கு சூப்ரா சொல்லிடீங்க
ல்ல நம்ம பெண்கள அதுதா நம்ம வந்து ட்ரை பண்ணுவோ ஆனா வந்துட்டு வீட்டுல வந் இது அம்மா இது வேண்டா அது வேண்டானிடுவாங்க ய அப்டி இருக்கும் போது நம்ளுக் கஷ்டமா இருக்கு நீங்க வந்து ட்ரைப் பண்றது நல்லா
ஆமாங்க இப்ப என்னனா எங்க அம்மாவு அப்பாவுமே வந்து பாத்தீங்கனா நா ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதுலா அந்தளவு வந்து உம் ஒரு மாடன் ட்ரெஸ்சோ இதெல்லா அந்த அளவு என்க்ரேஜ் பண்ண மாட்டாங்க ஆனா வந்து இப்ப வந்து பாத்தீங்கனா நா அப்பயு போட்டுட்டுதா இருந்தே க்கு சிலது இப்ப வந்து நா நா வந்து தைரியமாவே போட ஆரம்பிச்ட்டே ஆப்டர் மேரேஜ் எங்க வீட்டுக்காரறோ இப்பே எங்கு அம்மாவுமே வந்து நா இருக்கிற எடத்துல எப்டி இருக்காங்க பாக்குறாங்க அவுங்க எல்லாரும் படிச்சிருக்காங்க நல்ல ஸ்ரைலா இருக்காங்க இல்லனா மாடனா இருக்காங் அப்டினு சொல்லிட்டு அவுங்களுக்குமே தெரியிதா ஆனாலு எங்க வீட் ட்லேங்க எங்க வீட்டுல என்ன இப்புல்லா எதுவுமே சொல்லத் து இல்லங்க என் னே வந்து ஆச்சிரியமா பாக்குறாங்க ஆ பரவால்ல பொண்ணு ரொம் ரொம்ப போல்டா இருக்கா ரொம்ப ட்ரெஸ்ஸிங்கீலா நல்லா சேஞ்சு பண்ணிட்டு நல்லா இருக்கா அப்டின் ற்றமைய அவுங்குளுக்குமே அந்த உணர்வ நா குடுத்துட்டேங்க அவுங்க வேற மாரி இருந்த மைண் செட் ட்டு இப்ப நா வேற மாரி மாத்திருக்
கண்டிப்பா நம்ப கொஞ்ச புது மாற்றம் பா பேரண்ட்ஸ் எதுர்ல நம்ம வந்து காட் னோ அப்டினா அவுங்களுக்கு அதோட சந்தோஷத்த கொடுக்கு நீ வந்து உனக்கு புடிச்சது நீப் பண்ணு கண்டிப்பா அப்டின்னு சொல்லிட்டு அவுங்குளு வந்து நம்ளுக்கு வந்து தைரியம் சொல்லுவாங்க அது இன்னொன் நல்லாருக்கு நம்ளோட எனர்ஜி பூஸ்ட் ட்டரா இருக்கு நமக்கு
ஆமாங்க ஒரொரு விஷ்ஷியமே சேரிங்க நம்முளுக்கு ஒரு நம்மளுடைய முகத்துல இருந்து நம்ளுக்கு கால் வரைக்கு நம்ம எது பண்ணாலு அது நம்முளுக்காக பண்றோன்னு நம்ளுக்கு எப்பவுமே ஒரு சந்தோஷம் இருக்குணுங்க அது எப்பமே நம்ம பண்ணிட்டே இருக்கணுங்க அடுத் தவுங்களுக்காகவே ஆ வந்து நம்ம எப்ப பாரு இருக்கோங்க அத வந்து நம்ம விட்டுட்டு நம்மளுக்காக கொஞ்ச டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மள மட்டு டேக் கேர் பண்ணி பாருங்க அ ப்ப ஒரு உங்களுக்கு ஒரு சூப்பர் சேஞ்சஸ் தெரியு உங்க லைஃப்ல
முயற்சி பண்ணி பாக்குறே நீங்களு சந்தோஷமா போயிட்டு வாங்க நம்ம கண்டிப்பா மீண்டும் இணைவோம்
ஆ ஓகேங்க அடுத்த உங்ககிட்ட நெறைய தகவல் பகிர்ந்து க்கணு அடுத்த அழைப்புல வந்து சந்திக் க்கலாங்க நன்றிங்க நன்றிங்க